கம் சொல்லுங்க
என்ன நாளைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல்
சண்டேனா என்ன நான்வெஜ் தா சிக்கன் பிரியாணி தா ஓட்றது பறக்குறது உங்களுக்குல்லா சமைக்க தெரியாது வீட்ல சமைச்சி குடுப்பாங்க ஆ நல்லா சாப்புடுவே அவ்ளதா
சாப்பிடுவீங்க நல்லா
ஆமா நாளைக்கி சண்டேனா நான்வெஜ் இல்லன்னா அவ்ளதா வீடே ரெண்டாயிரு ஆமா வீடே ரெண்டாயிரு
அமாவாச பௌர்ணமி அந்த மாரி இருந்தா கூட சாப்டுவீங்க
அமாவாச பௌர்ணமி வந்தா சாப்ட மாட்டோ மோஸ்ட்லி ஞாயித்துக்கிழமை அப்ப அமாவாச வந்த ஒன்னு சனிக்கெழமைக்கி மாறிக்கிடுவோ அவ்ளதா மத்தபடிக்கி ஒண்ணு கெடையாது ஏதோ ஒரு நாள் வாரத்துல ஒரு நாளு
ஆ
எப்டியு நான்வெஜ் தா ஒன்னு சிக்கன் இருக்கு இல்ல மட்டன் இருக்கு ஆ கொஞ்சோ ரொம்ப இதா இருந்தேன்னா மீனு அவ்ளவுதா இந்த மூணுதா மாறி மாறி ஆமா உங்க வீட்ல என்ன விசேஷோ நாளைக்கு
எங்க வீட்ல நாளைக்கி ஏதா மட்டன் சிக்கன்தா மட்டன் இல்ல சிக்கன்ல ஏதாது ஒண்ணு இருக்கு
வேற மீனு அந்த மாதிரி
மீன்லா நாங்க சாப்ட மாட்டோ இல்ல மீனு எனக்கு பிடிக்காது அவ்ளவா அதனால மீன் சாப்ட மாட்ட
ஓ அப்டியா எறாலு இந்த மாதிரி அதுவு கெடையாதா
முன்னாடி நல்லா இருந்துச்சி முன்னாடி சாப்டே
சேரி
ஆனா இப்ப என்னென்னா நா வந்துட்டு ஒரு நாள் லாஸ்ட்டா மீன் சாப்புடும் போது எனக்கு ஒரு மாரி மீன்லா கசக்கற மாரி இருந்துச்சி மீனோட டேஸ்ட்லா
நீங்க அது கெட்டு போன மீனா இருக்கு
அதா அது தெரியாது கெட்டு போன மீனா இல்ல வந்துட்டு அன்னைக்கி வந்துட்டு எங்க வீட் வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவுங்க சமச்சாங்ளா கெஸ்ட் கெஸ்ட் வந்திருந்தாங்க அவுங்க வந்துட்டு
ம்
நல்லா சமைப்பேன்னு சொல்லிட்டு அவுங்க சமைச்சாங்க பாத்தா அது வந்து வாய் கைல வச்சி ஆனா கொழம்பு எல்லா நல்லா இருந்தது இந்த ஃப்ரை இருக்குல்ல
ஆமா
ஃபிஷ் ஃப்ரை அது வந்துட்டு ஒரே கசப்பா இருந்துச்சி
ம் ம் ம்
அது எதுனாலன்னு தெரியல
அதுல்ல ஒன்னு மீனு வந்து அவுங்க பிடிச்சிட்டு வந்து நாளாயிருக்கு
ஆ
அதா அதா கெட்டு போகு
ஆ அது மாரி அந்த அந்த கலர் இருக்குல்ல அந்த ஃபிஷ்ளோட அந்த ஸ்கின் கலர் இருக்குல்ல உள்ளக்க அது ஒரு மாரி ஒயிட்டா தானே இருக்கு இப்ப நம்ம நார்மலா மீன் அந்த ஒயிட் ஷேட்ல தானே இருக்கு இதுல வந்து ஒரு மாரி ப்ரவுன் ஷேடா அந்த ஒரு மாரி அந்த ஆஷ் கலர்ல இருந்துச்சி அப்டி இருந்துச்சி
ஓ ஆ அது தெரியல ஆனா செல மீனு நீங்க சொல்ற கலர்லையு இருக்கு
ஆ அன்னைக்கி நாங்க வந்துட்டு சீலா மீனு அது கொழம்புக் போட்டாங்க ஷீலா மீனு
ஆ
வந்து வவ்வால் வாங்கனாங்க வவ்வால் மீன் வாங்கனாங்
அதா ஃப்ரை பண்ணீங்களா
ஃப்ரை பண்ணாங்க அம்மா
அது பிங் கலர்ல தான இருக்கும்
அத எனக்கு அன்னையில இருந்து நா இன்னு மீனே சாப்டல எனக்கு என்னமோ அது பிடிக்கவே அன்னைக்கு சாப்
அது அந்த அந்த டேஸ்ட்டு ஞாபக வந்துருது
ஆமா அது மாரிதா முட்ட கோழி முட்ட இருக்குல்ல அது வந்து வந்து ஒரு நாள் எங்க அம்மா போய் ஒரு பக்கத்துல ஒரு கடையில வாங்கிட்டு வந்தாங்க முட்ட ஒரு பத் முட்ட பன்னெண்டு முட்ட வாங்கிட்டு வந்தாங்கனு நினைக்கிற அது வந்து ஒரு சிக்கன் கட
அ
போய் முட்ட வாங்கிட்டு வந்துட்டு முட்டய வேக வச்சா ஒரே நாத் முட்டையில இருந்து ஒரே பேட் ஸ்மெல் என்னடா இது வேக வச்ச முட்ட இவ்வளவு மோசமா அடிக்குதே அப்டி பாத்துட்டு சேரி இந்த சும்மா பிளைன் ஆம்பலேட் மாரி போடுவாங்கல்ல வெங்காயோ எது போடாம அந்த மாரிப் போட்டு பாப்போம்னு ஒரு கடா எடுத்து போட்டா உள்ள இருந்து பிளாக் கலர்ல ஒழுகுது மஞ்ச கரு
ஐஐய கெட்டு போயிருச்சு
ஆ அது ஒரே நாத்தோ வீடெல்லா மணக்குது மணக்குதன்ற பாருங்க ஸ்மெல்லு குப்புன்னு அடிக்குது அப்பறோ அத போயி வெளியே ஊத் சுத்திட்டு வந்து அப்பறோ முட்ட கடயில எல்லா முட்டயு எடுத்துட்டு போய் மாத்திட்டு வந்தாங்க
ஓ என்ன சொ அவுங்க ஒண்ணு அவுங்க என்ன சொன்னாங்க முட்ட கடையில
ஆஹா அது வந்து தெரிஞ்ச கட தா அவ அதனால வந்துட்டு சேரி சாரிம்மா அப்டின்னு சொல்ட்டு மாத்திட்டு காசு குடுத்துட்டா வேற மட்டு வேணுமான்னு கேட்டாங்க போல முட் முட்டையு வேணா ஒண்ணு வேணானு சொல்ட்டு காசு வாங்கிட்டு வன்டாங்க
அந்த அவுச்ச முட்ட எப்டி இருந்தது
அது அந்த அதா உள்ளக்க இருக்க மஞ்ச க்கரு வந்துட்டு ஸ்மெல் அடிச்சிச்சு ரொம்ப அந்த முட்டயே ஸ்மெல் அடிச்சிச்சு அதுனால அது அப்டியே கீழ போட்டாச்சு
அந்தப் ஆமா அந்த மாரிலா இருந்தனா அந்த மா இப்ப
அ சாப்டவே அடுத்து தோணாது நம்மளுக்கு
இப்ப நார்மலா நம்ம வந்து ஹோட்டலுக்கு போறோ அப்டின்னாலுமே சில நான்வெஜ் சாப்ற ஹோட்டல்ல ஸ்மெல் அடிச்சா நம்மளால சாப்ட முடியாது சில நான்வெஜ் ஹோட்டல்ல எல்லா பாத்தீங்கன்னா சொந்த ஸ்மெல்லு அடிக்கு
அந்த கவுச்சி வாட அடிக்கு
ஆ அது அடிக்காம இருந்தாதா சாப் அப்போ அ சாப்டுற மாரி இருக்கு அது அடிச்சதுனாலே நம்மளுக்கு
அவ்வளதா ம் அதனால அண்ண இருந்து முட்டையை சாப்பிடும்போது கூட அந்த யாபகம்தா வருதுங்க
ம் நீங்க அந்த மாரி ஏதாச்சு கெட்டு போனது வந்து பாத்துருக்கீங்களா சாப்ட்டுருக்கீங்களா
இல்ல இல்ல நா எனக்கு அந்த மாதிரி ஏது
ஆ
இதத்தா அமஞ்சது இல்ல அ ஸ்மல்லு அடிச்சது இல்ல ஆமா நம்ப இப்ப ஹோட்டல்ல ஆம்லெட் இதெல்லா பாத்தீங்கன்னா அதிகபட்சோ ஹோட்டல்தான சாப்புட்றது அ சாப்புடும்போது பெருசால்லா ஒன்னு இருக்காது
ஆ
ஆமா, அங்க ஓரளவு வந்து பாத்தீங்கனா ஆ ஹோட்டல்ல வச்சிருக்க முட்ட பத்திங்கனா அவங்களுக்கு வந்து டெய்லி முட்ட காலியா ஆகிக்கிட்டதா இருக்கு
கரெக்ட் கரெக்ட்
அதனால அவ டெய்லி ஃப்ரெஷ்ஷான முட்டதா வாங்கிக்கிட்டே இருப்பா இப்ப நம்மதா வீட்ல வாங்கனோமா ஒரு பத்து முட்டை வாங்கோம்னா அது கெடக்கு ஒரு பத்து நாளு எதோ நம்ம இப்ப டெய்லி ரெண்டு முட்ட அவுச்சு சாப்புட்றோ அப்டின் சொல்லி வாங்குவோ ஆனா பாத்தீங்னா அது பிரிட்ஜுக்குள்ளயே கெடக்கு எடுக்கவே மாட்டோ ஃபர்ஸ்ட் வாங்கன அன்னைக் ஒரு ரெண்டு முட்ட சாப்புட்றது அதிகபட்சம் போனா அடுத்த அ அடுத்த நாளு ஒரு க அவிச்சு சாப்புட்றமோ இல்லாட்டி ஆம்லேட் போடுவோ அதோட அவ்வளதா அடுத்து பாத்தீங்னா அடுத்து அப்டியே கெடக்கு ஒரு ஆறு முட்ட வந்து பத்து நாளா கெடக்கு
ஹ
அதுக்கப்பறோ என்னைக்காது திருப்பி ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிரியாணி வீட்டில் செஞ்சாங்கனா மொத் மொத்தமா எல்லா முட்டையு சேத்து அவிச்சு வுட்டுருவாங்க
கரெக்ட் புது முட்டை பழைய முட்டை எல்லாத்தையு
அது எல்லாத்தையு ஒன்னு தெரியாது அதும் இந்த முட்டை வந்து கெட்டுப்போச்சான்னு பாக்குறதுக்கு ஒரு இது பண்ணுவாங்க தனிக்குள்ள போட் முட்டை அ நேரா நின்னுச்சுன்னா முட்டை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அது படுத்துருச்சுனா முட்டை கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க
அப்ப கடக்காரனே இதெல்லா பண்ணி குடுத்தா நல்லதுல்ல நம்மளுக்கு
அவங்க எவ்ளோவுக்கு பண்ணுவாங்க எவ்ளோ முட்டைக்கி தண்ணிக்குள்ள போட்டு ஒன்னொன்னா பண்ண முடியு
தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்கோணு நீங்க வந்துட்டு நல்ல முட்டையா பாத்து எடு
அது சேரி, அது முட்ட அவ வந்து அடுக்கி வைக்கிறதுக்குள்ள அவனுக்கு பல பாவம் முட்டை எடுத்து பேக்கிங் பண்றதே அவங்களுக்கு பெரிய வேல இதுல அவங்க தண்ணிக்குள்ள போட்டு எடுத்தாங்கன்னா என்ன என்ன செய்வாங்க எக்ஸ்ட்ராதா நம்மளுக்குதா எக்ஸ் எக்ஸ்டா காசு கேப்பா அவ
ஆமா
இப்பயே முட்ட ஏழு ரூவா விக்குது
முட்ட ஏழு ரூவா ஆனா இப்ப இங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்துட்டு ஸ்விகி இருக்குல்ல ஸ்விகில வந்துட்டு அவங்க அந்த இன்ஸ் இன்ஸ்டா மார்ட்லா இருக்கும்ல இன்ஸ் அமேசான் டெலிவரி அதுல ஆர்டர் போட்டிருக்குது ஆர்டர் வந்துட்டு போட்லானு சொல் ட்டு பாத்துருக்காங்க போல இன்னைக்கி
சேரி
அவங்க இதுல வந்துட்டு ஒரு ஆஃபர், இப்ப வந்துட்டு இந்த சும்மா ஒன் ரூபி டீல் அந்த மாரி எல்லா நறைய குடுக்குறானே ஸ்விகி ஜெப்டோகாரன்ல்லா முன்னாடி வந்து ஃப்ரீ கேஷ் குடுப்பா, இப்ப வந்து இந்த டீல் மாரி குடுக்குறா போல அதுல வந்துட்டு அவங்க தொண்ணூத்திஒம்போது ரூவாய்க்கு ஏதோ அவங்க திங்ஸ் வாங்கிருக்காங்க போல நூத்தி பத்து ரூபாய்யோ எவ்ளோ வாங்கனன்னு சொன்னாங்க பாத்தா அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒன்ரூபி டீல் அன்லாக் ஆயிருக்கு அதுல நெறைய இருந்திருக்கு போல
ஓ தொண்ணூத்தொன்போது ரூவாய்க்கு வாங்கினாவே குடுத்தட்றாங்க
ஆ செல பேருக்கு அப்டி குடுக்குறாங்க அவ்ங்க சொன்னோனே நா எடுத் த்து பாத்தே எனக்குலா நூத்தி தொண்ணுத்தி ஒன்போது ரூவாய்க்கு வாங்க சொன்னாங்க
சேரி
அப்றோம் பாத்தா அவுங்களுக்கு வந்துட்டு அதுல வந்து பன்னெண்டு முட் ட்ட ஒர்ருவான்னு போட்ருந்தானுங்க போல
பரவால்லையே எழுவது ரூவா விக்குது ஒரு ரூபாய்க்கு குடுத்தான்னா நல்ல சீப்புல ஒங்களுக்கு
அதுனால முட்ட போட்டு வாங்கி வச்சே அப்டின்னு சொன்னாங்க பன்னெண்டு முட்ட ஆனா நல்ல பேக்கிங்ல நீட்டா வந்துருக்கு ஒரு முட்ட கூட டேமேஜ் ஆகாம நல்லா இருக்குன் சொன்னாங்க
பரவால்லியே
இப்ப அதுலந்து அந்த மாரி வர்றதுல லாம் இந்த முட்ட கூடு சொல்லுவாங்கள்ல அந்த பே பர் மாரி ஒரு அட்ட மாரி இருக்கும்ல அதுல வச்சு அத ராப் பண்ணி குடுத்துட்றா மேலயும் எக்ஸ்பைரி டேட் எவ்ளோ நாளுன்னு எழுதிர்றா
புரியல அவங்கே போட்டானா ஒரு மாசோ போடுவாங்கெளே
ஆ போடுவானுங்க ஆனா இல்ல அவ்ங்க வந்து இது ஏழு நாள் எட்டு நாளோதா போட்ருக்கா அப்டின்னு சொன்னாங்க
ஓ அப்டியா பா பரவால்லயே ய் இல்ல நா முன்னாடி ரொம்ப முன்னாடி வாங்கிருக்கோ
ஆ
கிட்டத்தட்ட ஒரு மாசோ போட்ருந்தாங்கன்னு நெனக்கிறே எனக் எனக்கு அப்பத்தா ஞாபகம் என்னப்பு ரெண்டு வாரோ போட்ருப்பாங்க எப்டியும்
அவ்வோ
ஆமா
ஆனா முட்ட டேஸ்ட் லாம் நார்மலா தான் இருக்கு எதுவும் இதுவா லாம் இல்ல அப்டி சொன்னாங்க
நம்பு இதெல்லா ஒண்ணு வேணா
அவுங்க வீட்ல கொஞ்சோ ஆளு அதிகமா ஒரு ஏழு பேர் இருப் ப்பாங்க அவுங்க வீட்ல மாமனார் மாமியார் எல்லா சேத்து அப்றோம் ச்சு தேரினு அவ்ங்க வீட்டுக்காரோட இன்ஸ்டாமாட் அவங்களோடதையும் எடுத்து பாத்தாங்க போல அவுங்க அவருக்கு இருந்துச்சா சேரினு அதுலயு ஒரு தேவையான திங்ஸ போட்டு ஒருவாக்கி இவரு அதுல ஒரு பன்னெண்டு முட்டய வாங்கி வச்ட்டாங்க இருவத்து நாலு முட்ட ரெண்ட்ருவாய்க்கு ரெண்ட்ருவாய்க்கு முட்ட வாங்கிருக்காங்க
பரவால்லையே இந்த வாரோ ஒரே முட்டையா வச்சு சாப்ட வேண்டிதா
இல்ல அவுங்க வீட்ல ஏழு வேர் இருக்கனால ஒரு ஆளுக்கு ரெண்டு முட்டனாலும் டக்குனு பத்து பன்னெண்டு முட்ட காலி ஆயிடும்ல
ஆமா அது ஒடனே ஆயிடு உங்களுக்கு ரெண்டு மூணு நாளு மூணு நாள்ல காலி ஆயிரும் உங்களுக்கு ஆளுக்கு ஒண்ணுன்னு வ வச்சாலே உங்களுக்கு வந்துருமே
ம் ம்
இருவத்தோரு முட்ட வந்துரும் மூண் நாள்ல அவ்ளோதா காலி
அதனாலதா அவுங்க சேரி வாங்கி வெப்போம் அப்டின்னு சொல்ட்டு வாங்கி வெச்ட்டாங்க
பரவால்லையே சீப்பாதாருக்கு அம்மான் ம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
இந்த அமேசான் காரே வந்து நவ்னு ஒண்ணு கொண்டு வந்தா இப்போ நீங்க அத கேள்விப்பட்டீங்களா
ஆமா இப்ப புதுசா வந்துருக்குன்னு சொன்னாங்க
ஆ அது ஏதாச்சும் ஆஃபர் நீங்க பாத்தீங்களா
இல்ல எனக்கு வந்துட்டே இருந்துது எதோ ஓ
ஆ
நூர் ருவாயோ நூர் ருவாயோ ஏதோ சொ போட்ருந்தாங்க நூறு ருவா கேஷ் பேக்குன்ற மாரி இருந்துது
நா அதா பெருசா நா அத கவனிக்கல ஆமா
ஓ அதுலயா அவுங்க வாங்கிருக்காங்களா அவுங்க வந்துட்டு எப்டின்னா எல்லாத்துலயு பாப்பாங்க எது எதுல எல்லா ஆஃபர் வருது எதுல்லா கம்மியா இருக்கு ஈஸியா வாங்கிடலா அப்டின்னு பாப் பாப்பாங்க அவுங்க காச மிச்சம் பண்றதுக்கு
ம் ரொம்ப விவரமா இருப்பாங்க போல
ஆமா அவங்க வீட்டுக்கு வீட்டுக்காரு தா அவங்கள விட பயங்கர விவரோ அவருக்கு தா இதெல்லா பாத்து பாத்து அவுங்ககிட்ட சொல்லுவாரு அவுங்க ஆர்ட்ரு போட்டுருவாங்க
ஆ குடும்பமே ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க போலியே
அதாங்க அவங்க வீட்டுக்காரு சொல்றது அப்டியே கேட்டு கேட்டு அவங்களு இப்போ ஒரு கட்டத் ல அப்டி ஆயிட்டாங்க
இது நல்லதா கெட்டதா
அது சில விஷயத்துல நல்லது சில விஷயத்துல கெட்டது
எது இதுல நல்லது
அத இந்த மாரி இந்த மாரி டீல் எல்லா ஓகே அதெல்லா ஓகே ஆனா இப்ப அந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு ஆசப்பட்டு அந்த ஆண்டி கேக்குறாங்க அவுங்க அந்த அங்கிள் வந்துட்டு ஆ அது கம்மியாகட்டு வாங்குவோ அப்டின்னு சொல்லுவாரு இல்ல எல்லாத்லயு தேடிட்டு கம்மியா எதுவுமே இல்லன்னா வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா அவுங்களுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும்ல
ஆமா
ஆ இல்ல அவுங்க வந்து கேட்க போகுபோது இப் இதா இதெல்லா இவ்ளோக்கா அதெல்லா வாங்க தேவயில்ல ஒண்ணு அப்டின்றுவாரு சில நேர
சே
இது அவுங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்லுவாங்க
புரியுது புரியுது
ம்